ஹலோ ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ஆ கேக்குது கேக்குது சிஸ்டர்
அக்கா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
ம் இதா இனிமேல்தா சாப்புட்னு நீங்க சாப்ட்டாச்சா
நா இப்பதா சாப்ட்டு வந்தே
ம் ம் என்ன கொழம்பு வச்சிங்க
இன்னக்கி வெளில்தாம்மா வாங்கிகிட்டே கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அதுனால வெளில வாங்கி சாப்
ஓ ஓ ஆர்ரு பண்ணிட்டு ஓ ஒடம்பு செர்ல பிரியாணி சா
ஒடம் மீன்ஸ் அந்த ஒடம்பு செர்ல டிராவல் பண்ணது கொஞ்சோ ஒடம்பு டயர்டா இருக்கு
ஹலோ
ஆ அதுதா வேற ஒன்னு இல்ல
டயடா ருக்கோ
ஓ ஆமா ஆமா ஆமா அது கொஞ்ச டயடா இருந்ச்சு அதா சரி வாங்கி சாப்டாச்சி
ம் சரி ஓகே ஓகே ஓ ம் ஆட்ரு பண்ணிருக்கீங்களா
நா உங்க ஸ்கின்னு பாத்துருக்கே நல்லா இருக்கு என்னனல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரொம்ப நாளாவே கேட்கணு கேட்கணுனு நெனப்பே நீங்க ஏதாது தப்பா நெனச்சுப்பிங்ளோ கேக்கலாமா வேணாமான்னு நெனச்சிட்ருந்தே என்னா யூஸ் பண்ணுவீங்க
ஃபேஸ் வாஷும் மாய்ஸ்ட்ரைசர் அப்டிதா யூஸ் பண்ணுவே வேற எதுவுமே
ஓகே ஓகே நா என்னன்னமோ சீரம் யூஸ் பண்ணுவே அப்புறம் மாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் போடுவே ஆனா உங்க ஸ்கின் கொஞ்ச நல்லாருக் ஆ நா போடுவெ
ஆ எப் போடுவீங்க
நா இந்த பில்கிரிம் சீரம் போடுவெ நானு
அப்டியா ஓகே
ஆ பான்ஸ் மாயஸ்ட்ல பான்ஸ் சு போடுவே ம் சொல்லுங்க புரிய்ல
நைட்டு போடுவீங்களா தூங்கும் போது
ஆ நார்மலாவே குளிச்சுட்டு வந்ததுமே நா போடுவே நானு நைட்ல போட மாட்டே குளிச்சுட்டு வந்ததுமே ஃப்ரெஷ்ஷா போட்ருவே தூங்கும் போது போட்றதில்ல தூங்கும் போது எப்பயாவது மாய்ஸ்ட் போடுவ நீங்க எப்டி நைட் மட்டுமே மாய்ஸ்ட்டு போட்டுட்டு தா தூங்குவீங்ளா
இல்லலல நைட்டு நா ஒரு நா டாக்டருக் கன் கன்சல்ட் னு கிரீம் இருக்கு அது வ குடுத்துருப்பாங்க அது மட்டும் நைட்டு ஸ்லீப்பருக்கு முன்னாடி போட்டுட்டு தூங்குற மாறி இருக்கும்
ஓகே ஓகே ஆ ஸ்கின்னு க்ளோ ஆகுறதுக்கு என்ன யூஸ் பண்றது என்ன யூஸ் பண்றீங்க
நா கடல மாவு வீட்ல இருக்கிற கடல மாவு தா நா போடுவே
அப்டியா எனக்கு இந்த கோல்டு டைப்னால எனக்கு இந்த கள்ளமாவுல்லா ஒத்துக்க மாட்டுது இல்லாட்டி போடலா ஆ ம் வேற எதுவு யூஸ் பண்ணமாட்டீங்களா
உம்ஹு மத்தபடி ஃப்ரூட்ஸ்ஸு சாப்டுவ எனக்கு என் ஸ்கின்ல எதோ போட்டேனா அலர்ஜி மாறி பிம்பிள் வந்துரு
ஓ செரி செரி செரி ஆ ஆஹ எனக்கு அந்த சேண்டல் ரி ரிலேட்டரா எது போட்டாலுமே ஒடனே எனக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்துரு இப்போ எதோ ஒரு வீட்டுக்கு போறோனா மோஸ்ட்லி எடுத்துட்டு போயிடுவே இப்ப எதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறோ எதோ ஒரு பவுடர் இல்ல அப்டின்னு பாத்தா சே இந்த அந்த அந்த சேண்டல் ரிலேட்டரா உள்ளது ஏதாச்சு அர் அர்ஜென்டுக்கு போடலானு போட்டம்னா நெக்ஸ்ட் டே பாத்தா கரெட் டா வந்துரு எனக்கு சேண்டலே ஒத்துக்காது சுத்தமா சும்மா சந்தனோ
ஆ பவுட்ரு
கிரீம்லா இல்ல சும்மா பவுடர்லயுமே சரி சந்தன இப்போ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறோ எடுத்து வச்சுக்கிட்டன்னா எனக்கு வந்துரு பாரு ஒடனே அது எனக்கு சுத்தமாவே ஒத்துக்காது ஆமா சின்ன பிள்ளைல அவ்வளவா தெரியல அந்த நா காலேஜ்லா முடிச்சு ரொம்போ வருஷ ஆச்சு
ம்
காலேஜ் படிக்கும் போதல்லா அந்த தெரியல பெருசா இப்ப பாத் நெறைய ஸ்கின்ல சேஞ்சஸ் ஆவுறது அ ஹார்மோன் சேஞ்சஸ்ல அப்டியே நெறையா ரிஃப்ளெக்ட் ஆவுது ஆமா ஆமா ம் ஆமா நா முன்னாடி எல்லா வந்து காபி தூள் பவுடர் எல்லா போடுவே
ஓ காஃபி தூள் மா ஐயோ அது கை ஹேர் ரிமூவ் பண்ணு
ஆ அது காபி தூளு தேன்ல கலந்து போடுவ அதுக் கொஞ்சோ நல்லா இருக்கு ஸ்கின்னு கொஞ்சோ
ஆப் பண்ணிக்கோ
ஆமா அப்றோ ஆ தயிர்ல வந்து நீங்க சொன்ன மாரி தயிர்ல கல்லமாவு கலந்து போடுவ மட்டியு அதுல கலந்து போடுவ தயிர்ல இப்போ வந்து ஒத்துக்க மாட்டேங்குது கோல்டு வந்துருது சுத்தமா ஒத்துக்க மாட்டேங்கிது
ம் ம்
நெறயா தண்ணி குடிச்சா நல்லா இருக்கு ஸ்கின்னு நெறைய ஃப்ரூட்ஸ் சாப்ட்டாஸ் நல்லா இருக்கு சொல்றாங்க செல பேருக்கு நல்லா ஒத்துக்குது
நெறய சாப்பட முடியமாட்டேங்குது
ம் ம் அதே பப்பாயா ஸ்கின் நம்ம சாப்டுட்டு அந்த ஸ்கின்னு போட்டா நல்லா இருக்கு ஃபேஸூ அதலா நெறய ட்ரை பண்ணுவே இப்ப வுட்டாச்சு ஒரு அழுப்பாயிடுச்சு நா ஆஃப்டர் மேரேஜ் முன்னாடில்லா இதா இருக்கு ஆஃப்டர் மேரேஜ்னோட ஒ அழுப்பாயிடுது
ம்
முன்னாடி ஸ்கின் பாத்துப்போ எதாவது பண்ணுவோ ஹேருக்கு பாத்துப்போ மேரேஜ் ஆனதுக்குப்றோ எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது நெக்ஸ்ட் என்ன சமைக்கலானு தா தோணுது ஏதாவது புதுசா செய்வோமா ட்ரை பண்ணுவோ அப்டிதா தோணுது
ஞ்சா கத்துக்லா அதாச்சு புரோசோ அப்டி தோணு இந்த வீட்லயு எங்க அம்மா அப்டி பண்ணுவாங்க ம்
யாராவது பாத்து சொன்னா என்ன ஸ்கின் இப்டி இருக்கு எதாவது சொன்னா ஒடனே எதாவது வந்து வாங்குறது ஆன்லைன்ல போட்டு ஆர்டர போட்டு வெக்கறது அப்றோ கொஞ்சோ நாள் ட்ரை பண்ண வேண்டியது அதோட உட்ற வேண்டியது
ம் ம் ம் ஓகே
முன்னலா இந்த ஹிமாலயா ப்ராடக்ட் எல்லா நல்லா இருந்துச்சு ஹிமாய் இப்ப எல்லா அதெல்லா போயிடுச்சு நா சொல்றது ஒரு எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் பிபோர்லா ஹிமாலயா பான்ஸ் தா நல்லா இதா இருந்துச்சி
ஆமா அதுதா ஃபேமஸ் ம்
இப்ப எல்லா நெறைய ப்ராடக்ஸ் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு டிவில வெளம்பரோ பண்றாங்க சோசியல் ஆப்
புதுசு புதுசா ட்ரை பண்ணி பாருங்க மில்க் ட்ராப் என்னன்னமோ வந்துகிட் டெருக்கு ஆமா ரைஸ் ட்ராப்ல இருந்து எடுக்கிறது மில்க் ட்ராப்லே என்னனமோ சொல்லியே போடுறாய்ங்க
அரிசி தண்ணி ஃபேஸ்ல அப்ளே பண்ணலா க்ளோ நேச்சுரல்
ஆ கூட சொல்லி ஆ கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தாங்க அரிசி தண்ணியில கத்தாலை கலந்து போடணு வடிச்ச கஞ்சில போடணு எது எதோ சொன்னாங்க
சும்மா
அது அதா இப்ப நெட்ல பாத்தா மோஸ்ட்லி இந்த லேடிஸ் வந்து இந்த பேஸ்பேக்கு சீரோ மாய்ஸ்ட்ரு இது மூணுதுக்கு ஆ அவ்ளோ இது நறய காசு செலவ் பண்றாங்க ஒருத்தவுங்க யாராவ்து போட்டா ஓடனே நா ஒட்ன்னே ரெண்டு போட்டோ போடுறாங்ங பழைய போட்டோ ஒண்ணு இப்ப ஒண்ணு அது ஒடனே பாத்தா எல்லா வாங்கி லிங்க் லிங்க்கு லிங்க்னு அனுப்பி எல்லா லிங்க வாங்கி போடுதுக ரெண் நாள் போட்டு ஒத்துக்கலனு தூக்கி போட்
அது எப்பின்னா ஒத்துக்காது நம்ம போட்றதா நமக்கு
நம்ம சென்சிடிவ் ஸ்கின்னாருந்தா பா த்து போடணு கொஞ்சொ ம் நார்மல் ஸ் தின்னா நம்ளுக்கு ஒத்துக்கூ அது கொஞ்சோ மாத்தி போட்டாலே செல பேருக்கு ஸ்கீன் என்னுது சென்சிட்டிவ் தா எனக்குமே செல க்ரீம்ஸ் ஒத்துக்காது போட்டனா ஒரு மாரி தடிக்கிற மார்ல்லா இருந்ச்சுன்னா டக்குன்னு வேற மாத்திடுவ விட்டுருவ அதோட நா ஒரு நாள் போட்டு பாப்பே எப்டி ஸ்கின்னு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சீன்னாதா போடுவ
ம்
இல்ல அத் அதுமாரி ஹேர் ஆயிலும் இப்டிதா ஏதேதோ நெட்ல பாத்து பாத்து ஆட்ரு ப்ப நூறு
ம்
ஆ ஒரு நூறு கிராம் கூட ச்சீ நூறு கிராம்ங்குற நூறு ஆயில் கூட நா பாதீங்கன்னா முன்னூறு ரூவாய்க்குல்லா வாங்கி போட்ருக்க ஆ ஒண்ணுமே சரியில்ல எல்லா வேஸ்ட்டு தா பாத்துட்டு பாத்தா கமெண்ட்ஸ்ல போய் பாத்தா எனக் கு எப்டி வளருது அந்த ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஆய்ட்ச்சி அப்டி இப்டி அம்மா அப் அப்டி இப்டி இங்க இவ்ளோ குரோத் இருக்கு அப்டி இப்டின் போடுதுங்க நம்ப அத பாத்துட்டு வாங்கி புட்றோ நம்ப அத பத்தா நமக்கு பாத்தா ஒண்ணுமே ஒரு சேஞ்சசுந் தெரிய மாட்டேங்குது
ம் ஆமா ஆமா‌ வந்து எல்லா போட்டு பாத்தக்குப்பறந் தா நமளுக் புரியு என்னனு
ஆ ஆமா நம்ம போயி ரிவியூஸ் எதாவ்து குடுத்தாவாது அடுத்து நாலு பேர் வாங்காம இருப்பாங்க நம்ப வாங்கிட்டு அட பாவிகளா ஏமாதிடீங்ளே அப்டின்டு ட்டாசீ அப்டியே வாங்கி வாங்கி அந்த எண்ணெய எல்லா இன்னோ கெடக்கு எங்க அம்மா வீட்ல கெடக்கு கு எடுத்து எல்லா தூக்கி போடணு வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிட்டு வச்சீறது அப்டே
அப்றோ அதே எக்ஸ்பிரியர் ஆயிரு
அப்டிதா போயிட்டு இருக்கு அந்த காலத்துலா என்ன யூஸ் பண்ணாங்க வெறு தேங்கான
ஆமா குளிக்க கடலமாவு தா யூஸ் பண்ணுவ
பண்ணிருப்பாங்க பாத்திருக்கீங்களா சோப்லா தலைக்கில்லா போட்டு யூஸ் பண்ணுவாங்க கிராமத்துல ஸ்டில் இப்ப ஆ கிராமத்துல இன்னமு அப்டிதா சீவுறாங்க அவுங்களுக்ளா பாத்தா கத்த கத்தையா முடியிருக்கு
ம் அவுங்களுக்கு இருக்கு நம்மளுக்கு இல்ல
ஆ ஒரே சோப்பு தா மூஞ்சிக்கி தலைக்கி எல்லாத்துக்கூ நம்ப பாத்தா இப்போ ஆமா தலைக்கி வந்து ஷாம்பூ ஒண்ணு அப்றம் கண்டிஷனரு ஒண்ணு போட்றோ அப்றோ குளிக்கிறதுக்கு முன்னாடி தலைக்கி ஒண்ணு அப்ளே பண்ணிட்டு போறோ ஆமா ஆமா ஆம்மா அதனால நறைய மாற் த்திட்டாங்க மாத்தி மாத்தி இருக்குற முடியு கொட்டுதே தவிர வளர்ர்ற மாறி தெரியில
ஆம்மா
முன்னெல்லாம் பொண்ணுங்களுக்கு அவ்ளோ முடி இருக்கூ இப்போ பாத்தா அடர்த்தியே பாக்க முல ஏதாவது ஒரு சில இது அவங்க ஃபேமிலியா அப்படியே ஹேர் க்ரோத் உள்ள ஃபேமிலியா இருந்தா அவங்களுகுதா இருக்கு இப்ப எங்க அத்தைல்லா வந்து ஒண்ணுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ஹர் கொஞ்சோ அதிகமா உள்ளவங்க தா அவங்கப்டியே வெட்டுவாங்க பாத் தா ஆறு மாசத்துல பாத்தீனா அதே அளவு க்ரோத் வந்துரு நாலா வெட்டுவ திருப்பி வளருதா என்னானே தெரிய நா அப்டியே வெட்டிட்டு வெட்டி குட்டியோண்டானது தா மிச்சோ அவங்கலா நல்லா ஹர் பத்தா நல்லா க்ரோத்து கேஷுவலா வெட்டுவாங்க இவ்ளோ நீட்டுக்கு நல்லா ஒரு மொலத்துக்குப்ப வெட்டுவாங்க ஆ பாத்தா திருப்பி வளந்துரு அவங்களுக்கு அது புடிக்காம வெட் ட்டி உட்றாங்க நமக்கு வளரணுன் பாத்தா வளர மாட்டிங்குது அதா அவங்க ஃபேமிலி இதுதா ஜீன் தா அதுன்னு நெனைக்கிற நா எனக்கு தெரிஞ்சு அப்டிதா நீங்க பா த்தீங்ளா யாருக்குமே அம்மா அப்பாவுக்கு இல்லாம புள்ளைகளுக்கு இருக்கவே இருக்காது ஒன்னு அம்மாவுக்கு இருக்கு இல்ல பாட்டிக்கு இருக்கு அப்படிந்தாதா அவங்க இது இருக்கு அவ்ங்களுக்கு மட்டுந்தா வளந்துகிட்டே இருக்கு ஒண்ணு அவங்களுக்கு அடர்த்தி இல்லனாலு முடி வந்து நீளோ இருக்கு அவங்களுக்கு எப்பவுமே
ஆமாமா ம்
மத்த யாருக்குமே பாருங்கள அந்த ஃபேமிலி வழியா வர்ரதுதா யாருக்குமே புதுசாலா திடீர்ன்னு அம்மாவுக்குல்லாம பொண்ணுக்கோ பொண்ணுக்லா அப்டெல்லா வளந்த மாரி நா பாத்தது இல்ல மோஸ்ட்லி
அம்மம்மா
ம் ம்
ம் நைட்டுக்கு நீங்க வச்ச டின்னரே நீங்க வச்சிருவீங்ளா லன்ஞ்ச்சுக்கு
நைட்டுக்கா நைட்டுக்கா மதியானத்துக்கு வச்சத சொல்றீங்ளா
இல்லல்ல நீங்க மதியானத்துக்கு வச்சதே நைட்டுக்கு வச்சு
மதியானோ சாம்பார் வச்சிருந்தனா நைட்டு் இட்லி தோசனா அதுக்கு சாம்பார் வச்சுக்வோ நா மோஸ்ட்லி நைட்ல ரைஸ் சாப்ட்றதில்ல எப்பயாது இந்த வெரைட்டி ரைஸ் செய்யும் போது ஏதாது கொஞ்சோ பேலன்ஸ் ஆயிடுச்சுனா அது மட்டு சாப்ட்டுப வெரைட்டி ரைஸ் கொஞ்சோ நைட்டு சாப்ட்டா நல்லா இருக்குல்ல மத்த பண்ணி இந்த கொழம்பு சாப் தம்லா ஒண்ணு ஏது சாப்ட்றது இல்ல தூகிய எடுத்து தண்ணி ஊத்தி வச்சுக்றது இல்ல தூக்கி போட்றது பக்கத்துல ஏதாது மாடு ஏதாது வரு குடுத்துற வேண்டியதா சேரி சேரி டைமாயிச்சு போய் சாப்டுங்க மணி ஆய்ட்டு டைமுக்கு சாப்டுங்க போய்ட்டு அ நல்லா ஸ்கின் கேர் நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா க்ரோத்தா க்ளு க்ளோவா வச்சுகோங்கப்பா சேரி பாப்போ ம் பாய் பாய் ஓக் கமான்ட்
ஓகே